ஹலோ கேக்குது சொல்லுங்க
என்ன இந்த ஆப்ல ஒர்க் பண்ணவே இல்ல போல
ஆமாங்க கொஞ்ச ரொம்ப பிஸியா இருந்தே கொஞ்ச வேல இருந்துச்சு வேலையா ஆயிடுச்சு ஒம்போதுதா பாத்தே
பேலன்ஸு இப்டி பாத்தா எப்டி அமௌண்ட் வரு அமௌண்டே வராது எனக்குல்லா வந்துச்சு நேத்திக்குள்ள ஒரு அமௌண்ட் வந்ச்சு டூ ஃபிஃப்டி அதுக்கு டூ டேஸ் முன்னாடி
ஒவோ உள்ள போகவு பாக்கி என்பது ரூபா வந்து கிரெடிட் ஆயிருக்கு ஆனா எனக்கு தெரியவே இல்ல வந்தது
ஆனா கிரீன் கலர்ல இருக்கா செக் பண்ணியா
ஆமா நேத்தி எட்ர மணிக்கு போட்டிருக்காங்க போல
நீ ஆடியோ ட்ராக் தா பண்ற அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணல அப்டிதானே
ஆமா
சேர் சேரி ம் எ வீட்டுக்காரு கேட்டாரு உங்க அக்கா இருக்காங்களா சொல்லிந்தா நானு ஜாயின் பண்வெல நீ எ கூட பேச்லால ஆஃபிஸ் முடிச்டு வரக்குள்ள சும்மாதானே இருக்கு அப்டின் சொல்ட்டு
அப்டி பண்ணாலாமல்ல
ஆனா அவங்க டிரான்ஸ்க்ரிப்ஷன் ஆடியோ ட்ராக்ல இல்ல டிரான்ஸ்க்ரிப்ஷன்ல தா இருக்காங்க
அதுல வந்து இ பண்ண முடியாது இது
ஆமா வந்து ஒர்க் பண்ண முடியாது இதுலதா ஒர்க் பண்லா ஏ இப்பல்லா டூடேஸ் டூடேஸ் இடையிலயே அப்டேட் ஆயிடுது அமௌண்ட் ரிசீவ் ஆயிது வந்துடுது அமௌண்ட்டு
ஆ அ
வந்துடுது ஆனா என்ன ஆச்சுன் தா தெர்ல
பாப்ப
ஷஃபின் கிட்ட பேசு சொன்னனே பேச்லையா
பேசல எனக்கு இங்க அதா இங்க கொஞ்ச அதா இங்க கொஞ்ச வேல இருந்துச்சு
இது முடிச்சுட்டே இது வேல பாத்துட்டு இது பேசிருக்கலாமே
பாத்துட்டே இருந்துட்டே கொஞ்ச நேரோ ம்
அப்புறோ உ இஸ்டொ ஒண்ணு சொல்லமுடியாது
பாப்போ பேசுவோ
ம் ம்
வா
இது சாப்ட்டாச்சா
சாப்ட்ணு தோச ஊத்தணு
தோசை ம்
ச
என்னா பக்கெட் பிரியாணியா அன்னைக்கி
எங்க பக்கெட் பிரியாணி நா அந்த மாமா ரேவதி வீட்டுக்கு போயிருக்காங்க
சவாரியா
அதா திருவண்ணாமலை போகணுன்னு சொல்லி கூப்ட்டவு போயிருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல இன்னக்கி காரு ஆமா
எத்தன பேரு
நாலு பேர் போவாங்க
நாலு பேர்ல
நாலு பேரு போவாங்க
ம் ம் ம் தர்மாவுமா
ஆமா தர்மா அவர் கெடையாது வாறேன் சொன்னாரா மறுபடியு வரலன்னு சொல்லிட்டாரு
ம்
அப்பறோ
ஒன்னு இல்லை நீ தான் சொல்லணு
கொஞ்சமா அரைங்க
புரில
இங்க சொன்னே ம் சொல்லுங்க அப்பறோ பாட்டு ஏரியல
இங்கயே ஒர்க் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சி
அதா கொஞ்சோ வே கொஞ்சோ வே பேசவே இல்ல கொஞ்சோ வேலை பாத்தோ அப்பறோ வெப்சீரிஸ் பாத்தோ அப்பறோ நாத்தநார் வீட்டுக்கு போனே நைட் பாய்
என்ன வெப் சீரிஸ்
மை பாஸ் அப்பறோ ம்
எனக்கு ஒரு வெப் சீரிஸ் சொன்னியே அது பாத்
அவர் சீக்ரெட்
என்ன சீக்ரெட்
அவர் சீக்ரெட்ன்னு இல்ல சீரி ஆ ஆமா
சீரிஸ் பேரு சீக்ரெட்டா
ஆமா அவர்
இது என்னடா புதுசா இருக்கு நீ வேற தான சொன்ன எம்ப்ளாய் வித்து
அதுவு பாத்தே அது பாதிதா பாத்தே அது கதயே இல்ல மறுபடியு வுடல
யூடியூப்லயா பாத்த
ஆமா குரோம்ல பாத்த
ம்
அதுதா இதுல வர்ல கொஞ்சோ கொஞ்சமா வந்துருச்சுன் சொல்லிட்டு அதுல போய் பாத் அதேதா அதுலயும் எனகு மறுபடியு எப்ப பண்ல
செர் செர் பால்பனு சேரி போலையா
நேத்தே கேலம்பன அப்புறோ வந்து போகல அங்க போயு கொஞ்சோ டயர்டா இருக்கு இன்னைக்கி வேற இதுக்க கூப்டுச்சுவு கமேஸ் தரு குட்த்தாங்க அ அப்புறோ எனக்கு டயர்டா இருக் கு இன்னைக்கி ஒரு நாள் தா லீவு அப்புறம் மறுபுறவு லீவு வாக்கி வச்சு சாவடிப்பா அதா சேரின் சொல்லிபுட்டு இதாயிடுச்சு இன்னைக்கிதா ரெஸ்ட்டு ஒரு நாளைக்கி ம் அப்புறோ ஹலோ